நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
நானு நல்லாருக்கே இன்னைக்கு வீட்டுக்கு வா வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ண வராங்ளா ஆஹ் அதனலா கால் பண்ணாட்டு உனக்கு பண்ண
அப்டியா எப்ப வராங்க சொன்னாங்கள எப்ப வரேன்னு
காலையில பேஸ்னாங்க மதியானத்துக்குள்ள வரோனு சொன்னாங்க அதுக்கப்ரோ என்னான்னு தெரில
நல்லதா மிஷின்ல ஏதாது பிரச்ன இருந்துச்சா அதா கூப்ட்ருக்யா
கொஞ்சோ நாளா சத்தோ அதிகமா வந்துட்டே இருக்கு அதனாலதா ஒரு முற முழுசா செக் பண்ணிட்ட பண்ணிட்டு சொ சொல்லலான்னு இருக்கே வரவங்கிட்ட
அப்டியா கரெக்ட் தா சின்ன பிரச்ன இருந்தாலு ஒடனே பாத்துணு இல்லன்னா அது நம்ம மறுபடியு வாங்ற மாரி ஆயிடு
ஆமா இல்லன்னா அப்ரோ நம்ம பெரிய செலவாய்டுமே வீட்ல ஒன்னு இல்ல ப்ளீச் ஒரு வாரமா நல்லாதா ஓடிட்டு இருந்துது துணி போட்டத வாஷ் பண்ணிட்டு ருந்தே அத அப்டியே துணி ஏதோ சிக்கிக்கிட்டு மிஸ் அப்டியே இதுவாய்டுச்சு ஃபால்ட் ஆய்டுச்சு
அப்டியா சர்வீஸ் எவ்ளோ நேரொ ஆகுன்னு சொன்னாங்களா
சுமார் ஒரு ம நேரொ ஆகு சொன்னாங்க அப்ரோன்னா பண்ணுவாங்கன் தெரில வேற ஏதா எக்ஸ்ட்ரா ஏதா பண்ணு வாங்ளான்னு தெரில
அப்டின்னா வீட்ல யாராது இருக்கணுமே ஒரு மண் நேரொ அவுங்க வேற வருவாங்க யாராது இருக்காங்களா வீட்ல கூட
அதுதா அதுக்காக தா இன்னைக்கு வெளியே போறதெல்லா தள்ளி வச்ருக்கே வீட்ல இருக்காங்க ஆளுங்கல்லா இருக்காங்க நானு வெளியே போலதா அப்டியே சேரி விட்று அப்றமா போய்க்லா அப்டின்னு சொல்லிட்டு வச்ட்டே ஏன்னா இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக் இருக்காங்ளே அதனால
மிஷின் எவ்ளோ வர்ஷோமா வாங்கி வாங்கி எவ்ளோ வர்ஷோ ஆச்சு
கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வர்ஷோ ஆய்டுச்சு சேரி ஃபால்ட் குட்த்த ஒரு மூணு வர்ஷத்ல குட்த்துட் இருக்லா நாலஞ்சு வர்ஷோ ஆய்டுச்சா என்ன பண்றது
அப்டியா அதா நா நெனச்சே உள்ள எல்லா க்ளீன் பண்ணுவாங்ளா கேட்டுக்கோ எல்லா கரெக்டா பாத்துக்கோ பண்ணிட்டு போனக்கப்ரோ
நாலு வர்ஷோனா ஒரு தடவ முழுச சர்வீஸ் பண்ணிருக்கே நல்லாதா இருந்துது அதுகப்ரோ நெனச்சே உள்ள ஏதாச்சு க்ளீன் பண்ணுவாங்ள நீ சொல்றல அதுதா நல்ல விஷ்யோ னா சில சமயம் இந்த தூசி சி அழுக்கெல்லாம் சேர்ந்து அந்த அது ஓடுறதே கொஞ்சம் குறஞ்சிடு து
ஆமா துணியும் சரியா தொவைக்காத மாரி நமக்கு தோணும் அந்த மாரிலாம் இருந்தாவே
ஆமா ஆமா சர்வீஸ் முடிஞ்சா இந்த வித்தியாசமா தெரியும்ல அந்த மாரி இருக்கு
நானு அதா நம்பிட்டு இருக்கே இப்ப வரிக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிங்க இப்போ
வீட்லதா இருக்கே சில வேல வேல எல்லா முடிஞ்சுட்டு இருந்தே இப்பதா வீட்லதா சும்மா இருக்கலானு இருக்க ஏனா எ வீட்டுக்கு சர்வீஸ் பண்ண வேற ஆளுங்க வராங்களா என்னா பண்ணுவாங்கன் தெரில செரி அதா எங்க வீட் டுக்கார் வீட்லயே இரு வரவுங்க பாத்துக்கோ வாஷின் மிஷின் என்னன் பாத் துக்கோன் சொல்ட்டு போனாரு
செரி என்னன் பாத்துக்கோ இன்னிக்கு வெயிலு கொஞ்ச அதிகமா வேற இருக்குல்ல முடியில
ஆமா வெளிய போகணுனாலே ஒரு சொ அப்டியே சோகமா இருக்கு எங்கடா போய்ட்டு எப்ப இந்த வெயில எங்க போ முடியு எங்கயு போக முடியாது வர முடியாதுல
அதனால வீட்லயே இருந்துர்லா நெனச்சியா
ஆமாமா வீட்லயே இருந்தா நல்லது போய்ட்டு யார் அலைச்சலு சரிதா சர்வீஸ் முடிஞ்சது சொல்லுவாங்க போல என்னன்ட்டு தெரில
கண்டிப்பா சொல்லுவாங்க என்ன ஆச்சு என்ன செக் பண்ணனு எப்டி தண்ணி ஊத்தணு எல்லா உனக்கு மறுபடியு சொல்லி தருவாங்க
செரி எதாவது எதாவ்து வாஷிங் மிஷின் உங்க வீட்ல எதா ரிப்பேரா என்ன
எங்க வீட்ல ஒண்ணு இல்ல நல்லாதா ஓடிட்டிருக்கு ஏ கேக்கற
இல்ல இங்க சொன்னாங்க அவுங்க அந்த மாரி ஒண்ணு பண்ணா ஒண்ணு ஃப்ரீ சர்வீஸ் எதோ பண்ணி தராங்ளா செரி அதா உ வீட்ல எதா சேர் எதா ரிப்பேர்னா பண்லா ஏனா நீ ஆல்ரெடி சொல்லிருந்தல சரியா ஓட மாட்டுதுனு அதா
அது கரெட்டுதா ஆனா அவுங்க இப்ப என்ன பண்ண முடியு நா எதாச்சி கேப்ப வேற அவுங்கள
ஆமாமா மொதல்ல இதுதா கேக்கணு அதுதா நல்லது
சேரி அவங்க வர நேர ஆயிடுச்சு போல இருக்கே
அதா ரொம்ப ரொம்ப நேரமா ஆவுது எட்டு மணிக்கு வரேனாங்க காலல இன்னமு வர்ல செரி வேல எல்லா நல்லபடியா அப்டியே முடிய்ட்டு எனக்கு வேல இருக்கு துணி அவ்ளோ துணி சேந்துருக்கு எப்டி துவெக்கறதுனே எனக்கு தெரில
சேரி அப்போ என்ன அவங்கதா வர லேட் ஆகும்ல வாஷிங் மிஷினு சரியில்லன்ற அப்போ என்ன பேசலா நம்ம
அதா அதா இப்ப அந்த வாஷிங் மிஷின் ஓடுது சுவிட்சு ஃபால்ட் ஆவுதுன் நெனக்கிறே சுச்சு போட்டா அது என்னா ஆகுது அப்டியே கரண்ட் மாரி இழுக்குது எல்லாமே தண்ணி எல்லா இழுத்துக்குது வேற உள்ள
அப்ப நீ மிஷினும் சரி பண்ணனு சுவிட்சு அது எல்லாமே வந்து பாத்து ஒழுங்கா ரெடி பண்ணி வெக்கணும் நீன
அதா எங்க வீட்ல சொல்லிருக்க ஒயர் ஃபால்ட்டா இருக்கு ஒயர் மாத்தனாரு இப்பதா நடுல ஒரு வாரம் ஆவுது ஒயர் எல்லா மாத்திதான் விட்டாரு திருப்பனு தெரியல திடீனு ஃபால்ட் ஆவுது
அது கொஞ்சம் அப்படிதா இருக்கும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ற அதனால அப்டிதா இருக்கும் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் எவ்ளோ நாள் ஆகுது
வீட்டுக்கு வந்துனா ஒரு அஞ்சு வருஷம் ஆவுது வாஷிங் மிஷினும் உடனே வாங்கிட்டோ வந்தோனே ஆனா என்னன்னா இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கு துணி போர்றோ அதா இவ்வளோ தா துணி போணும்னு இருக்கு போல நா வேற நறிய போட்டேன் பெட்ஷீட் எல்லாம் போட்டு தோச்சுட்டேன்னா அதனால துணி ஓடாம அப்டியே வாஷ் அப்டியே புடிச்சு ஸ்டக் ஆகி நிக்கிது
அப்டியா அதுதா இருக்கு பெட்ஷீட்லா வந்து நம்ம கரெக்டா அது அங்க செட் பண்ணி வச்சு போடணும் டைம்ல்லா நீ எப்படி போடுற பெட்ஷீட் எல்லா
பெட்ஷீட்ட தனியா தா போடு பே இப்ப எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவாரு அப்படியே போட்டு போயிடுவாரு சரி என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க ஹஸ்பண்ட் அப்படியே போட்டுறாரா சரி நம்மளும் தோச்சணுனு சொல்லிட்டுதா நா தோச்சுருவே எல்லாத்தையு ஆனா என்னன்னா ஓடுது வாஷ் மி நல்லா ஓடிட்டேதா இரு திடீர்னு ஸ்டக்காய் புடிச்சுக்குது
அப்டியா செரி அது என்னன்னு பாரு என்ன ஃபால்ட்டுனு அப்புறம் வாஷிங் மிஷின்லா கிளீன் பண்ணுவியா துணி தொவச்சக்கப்புறம்
கிளீன்லா பண்ணுவே அதா அதுக்குன்னு ஒரு ஏதோ பவுட்ரு இருக்குன்னு நெனைக்கிறே தனியா வாங்கி வச் வச்சிருக்கே அதெல்லா வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்படிதா இருக்கிறே நானு
நல்ல விஷயம்தா பண்ற நீனு அப்ப எப்படி ரிப்பேர் ஆகுதுந்தா தெரியமாட்டுது
அதுதா சுவிட்சு போர்டு சரியில்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னே அவங்க வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க ஆனா எப்ப பாப்பாங்கன்னு தெரில ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னே இன்னு வரல ஆள காணும்
அப்படியா சேரி சேரி என்ன பவுட்ரு யூஸ் பண்ற துணி துவைக்க
அது தெர்ல பேரெல்லா எனுக்கு தெரியா தெர்ல அது எதோ ஒரு பவுடருன்னு நெனைக்கிறே அதுதா போட்டு யூஸ் பண்ணிட்டுதா இருக்கேன் எதோ போயினுக்குது அவ்ளோதா சரி நீ னா பண்ற சாப்பிட்டியா
நானா இனிமேதான் சமையல் பண்ணனும் டைம் இன்னும் ஆகலை எங்களுக்கு நாங்களல்லாம் லேட்டாதான் சாப்பிடுவோம் அதான் நீ என்ன பண்ற
நானும் சமைக்கணும் அதான் வேலை இல்ல வாஷிங் மிஷின் ரிப் ரிப்பேர் பண்ற வரன்ன சொன்னாங்கள அது சரி அது பாத்துட்டு சமைக்கலான்ருக்க ஏன்னா பகட்டி ஃபுல்லா துணி சேர்ந்துச்சு மூணு பக்கட்டி இருக்கு மூணு நாள் துணி தொவைக்கல சரி சமைல முடிச்சிட்டு துணி தொவைச்சிடுலா எல்லா மிஷின்ல துணிய போட்டுட்டு சமையல் பாக்கலாம்னு இருக்க
அப்படியா சரி எனக்குமே வேலை இருக்கு ஆனா சரி கொஞ்சோ லேட்டா செய்யலாம் கொஞ்சோ டைம் ஆகல அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த சரி, அதா உன்ட்ட பேசலானு பேசிட்டு இருக்கே.
வீட்டுல வேல எல்லாம் முடிஞ்சிச்சா
இல்ல அதான் லேட்டா செஞ்சுக்கலா அப்டினு ஃப்ரீயா இருக்கேன் இன்னும் வேல நறைய இருக்கு சி கிச்சன்ல சாமான் இருக்கு துணி இருக்கு எல்லாமே இருக்கு நறைய வேல இருக்கு
சேரி சேரி வீட்ல அந்த சாம்பார் பொடி ஏதோ ச விற்க போரியாமே உங்க மாமியார் சொல்லிருந்தாங்க
சாம்பார் பொடியா அது சொன்னாங்களா ஆமா அது பிளான்ல இருக்கேன் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல
அதான்தான் இங்க வீட்டு்ல பிளான்ல இருக்கன்னு சொல்லியிருந்தாங்க தான் இங்க சாம்பார் பொடி ஏதோ விக்க போற அப்படின்னு சொல்லிட்டு எப்ப விக்க போற
ஆமா அது பிளான் வச்சிருக்கேன் எப்போன்னு கூட நான் முடிவு பண்ணல இன்னும் அதான் என்னன்ன போட்டி எப்படி அரைக்கலாம் என்ன பண்ணலான்னு அதா மாமியார் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாவா க்கும் பிஸியா இருப்போம் அதான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கேன் யாராச்சும் கூட வந்து என் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு பாக்குறேன்
ஆனா இப்ப நிறைய பேர் அந்த தேங்காய் பால் எல்லாம் ஏதோ சேல் பண்றாங்க அந்த பார்க்கெட்ட எல்லாம் போயிட்டு தேங்காய் பால் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதான ஏன்னா நீ வீட்டுல சும்மாதானே இருக்க
அதுவும் கரெக்ட் தான் அதுவும் பண்ணி பாக்கலாம் ஆனா எனக்கு அந்த பால் வாசனையே பிடிக்காதா அதனால அது யாராவது கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு ஒரே ஆள் பாக்க முடியாது வேற வேல அதுதான் பாக்குறேன் என்னன்னு பாக்கணோ
சேரி சேரி நாளைக்கு இங்க வரியா வீட்டுக்கு அது என்னன்னு பா க்கலாம் நம்ம நம்ம அந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கலாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா
உம் எனக்கு நீ வேணா சொல்லி கொடு அப்பதான் எனக்கு ஏதாவது ஐடியா வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கலாம் அதான்
சேரி அந்த பில்டர் கேன் வச்சிருக்கியா பில்டரு தான் வேணும் அதுக்கு பில்டர் மிஷின் வச்சிருக்கியா
ஆஹ் பில்டரு மிஷினா ஆஹ் அது வச்சிருக்கேன் நான் வரும்போது வேணா எடுத்துட்டு வரேன் நாளைக்கு வரும்போது அப்பதான் நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வாஷிங் மிஷின கார வேர போன் பண்ணிட்டு இருக்கான் வரப்போறான்னு நினைக்கிறேன்
சரி அது என்னன்னு பாரு அவங்க போட்டு போ போனக்கு அப்புறம் எல்லாம் செக் பண்ணி கரெக்டா பாரு எல்லாம் இருக்கான்னு ஓகேவா
சேரி சேரி அதான் ஒண்ணும்ல்ல அவன் வந்தோடனே சுவிட்ச போர்ட் எல்லாம் மாத்த சொல்லிட்டு ஒயர் ஃபால்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னான் போன்ல அதெல்லாம் செக் பண்ணிட்டு போ சொல்றேன் சரி நான் என்னன்னு பாக்குறேன்னா நாளைக்கு கால் பண்றேன் உனக்கு பாய்